கேக்குதா
ம் கேக்குது நா பேசுறது கேக்குதா
புரில
ஆ பேசுறது கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது கேக்குது என்ன பண்ற எனக்கு கேக்கல இப்ப கேக்கல ஹலோ ஹலோ கேக்கலப்பா ஹலோ வெளிய வந்து பேசுறியா ஹலோ ஆ கேக்குதா
ஆ கேக்குது
ஆ இப்பதா எனக்கு கேக்குது ஓகே தான
ஆ ஒகே
ஆ எனா பண்ற
நா இப்பதா மாவு கரச்சி வச்சுட்டு வர்ரே
ஏதுக்கு சப்பாத்திக்கா
உஹம் தோசைக்கு
ஓ ஓகே ஓகே நானு இதுக்கு மேலதா போயிட்டு செய்ணு
ம் இன்னு ஒன்ம்பது மணி கலங்பிடுவாரா நைட்டு ஸ்ப்ட்டுக்கு
ஓ ஓகே ஓகே ம் ம்
ஆ கரைச்சி வச்சிடோம்னா இப்ப
ஓகே பசங்க பசங்க எப்போ தூங்குவாங்க
அது லேட்டாவு பத்து மணி பதினொரு மணி வரைக்கு முழிச் சிருப்பாங்க நா
பதினோரு மணி வரைக்குமா
ஆமா லேட்டாவே தூங்கியே பழகிச்சிங்க நா சீக்கிரமா ஆ முடிஞ்ச வரைக்கு தூங்க வச்சிருவே பத்து மணி
ஓகே ஓகே அதா லிமிட் டைமு
ஆமா அப்ப காலைல எழுஞ்சிருவா டாண்டு
ஆமா அந்த ஸ்கூலுக்கு எழுப்புறதுக்குள்ள போது போதுனு ஆயிரு ம் அதுனா புரியல கேக்கல சரியா
ஒரு வார்த்தையே பத்து வாட்டி சொல்லணு எழுந்துருமா எழுந்துருமா எழுந்திருமானு சாப்டுமா சாப்டுமா அங்கும் மாத்தி மாத்தி சொல்ல வேண்டிருக்கு
ஓகே ஓகே இங்கயு அதேதா சின்னவரு வந்து என் கூடயே என்ச்சிருவாரு பெரியரவர மட்டு கொஞ்சோ எழுப்பிட்டே இருக்கணு எப்பா சாமி நீ எழுப்பு பா நா போய் வேலைய பாக்கறேன்னு நா போயிடுவே அப்றோ அவுங்க அப் பா தா யெழுப்பிட்டு கெடப்பாரு அவுங்க வாய்சுகொல்லா ஒரு வாய்சுக்கே எஞ்சிருவாங்க ஓய் அப்டினா போது
பரவால்ல இங்க ரெண்டு பேரு கத்துனாலு
புரியல
நாந்தா கோபோ வந்தா அடிச்சிடுவே
ஓகே ஓகே ஆ ஆ
செரி சேரி
நம்ம வீட்ல அம்மா அப்டிதா பாப்பாங்க
புரியல
அவ்ங்க அப்பா எழுப்புனாலு அப்டிதா படுத்துகினே தா இருப்பாங்க ஆமா அவுங்க அப்பா செல்லோ அவ்ங்க தா
ஓ ஓகே ஓகே யாருன்னா ஒருத்தராச்சி இருக்கனுல அது நீர் கியா ஸ்ட்ரிக்ட் டா ம் ம் ம் நீங்கல்லா ஏ குரலுக்கு எடுபடாது
நல்ல மூட்ல இருந்தா ஏஞ்சிருவானுங்க இல்லன்னா ஸ்கூலுக்கு போ கூடாதுன் முடிவு பண்டு படுத்தானங்ன்னா அவ்ங்க அப்பா சொன்னா மட்டுந்தா எந்திரிப்பாங்க இன்னைக்கி எதுக்கு லீவு ஸ்கூலுக்கு போயே ஆவணு அடின்னா மட்டுந்தா நாளைக்கி வேற டூர் போறாரு பெரியவரு ஸ்கூல்ல
ஆ ஆ என்னா ஊரு
பாண்டி மெரினா போறாங்க
ம் ம் நாங்க இப்பதா சண்டே போயிட்டு வந்தோ
அப்படியா ஓகே ஓகே அங்கதா கூட்டு போறாங்க இங்க இருக்க பாண்டிக்கி டூருக்கு ஆ ஆயிரத்தி நூறுவா
ஓ அவ்ளோ தூரமா ஆவ்வு
அவ்ளோ தூரோ போட்டுக்குறாங்க அவ்ருக்கு
இல்ல ஏற்காடு கொடைக்கானல்கே ஆயிருவா தா இல்ல ஏற்காடு கொடைகானலுக்கே எட்நூறு ருபா எழ்நூறு ருபா தா கேக்குறாங்க
அயோ இங்க மோசோ இந்த ஸ்கூலு ஆயிரத் த்தி நூறுவா போடுறாங்க ஒரு பையனுக்கு நல்லா சம்பாறிக்கிறாங்க
ஆ நாங்க போன மாசோ ஆபிஸ் டூர் போயிட்டு வந்தோ ஏற்காடு
ஓகே
செவன் ஹண்ட்ரட் தா வாங்கனாங்க ம்
அப்டியா
இத்தனைக்கு சாப்பாடு செலவு பாத்துக்கிட்டாங்க
பரவால்லயே இங்க இருக பாண்டிக்கு போறதுகு ஆ அதுங்கன்னா சாப்பட வா போதுங்க ஓரளவு சாப் ப்டுங்க ஸ்நாக்ஸ்ஸு நம் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியல பட் ஆனா ஜூஸ் வந்து குடுக்கணுமா ஸ்நாக்ஸ் சும்மா நம்ப குடுக்கணு அங்க மதியே லன்சு மட்டுதாணு வச்சுக்கயே அந்த லன்ச்சு இந்த பெரிய மனுஷர் வந்து அவ்வளோவா சாட்டுற போறாரு
பேரன்ட்ஸ்ல்லா கேள்வி கேட்கணு நீங்க கேக்குறீங்களா இல்லியா
எங்க ஒ ஒருத்தர் மட்டு கேட்டா போதுமா எல்லாருமே கேட்டதா இது பண்ணுவாங்க நம்ம சொல்றோ போவாதப்பா நம்ம ஃபேமிலியா போயிக்கலான்னா அவங்க ஸ்கூல்ல கூட்டு போறாங்க நா அப்டி தா போவன்றா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ங் கூட
நால ஒண்ணுமே பண்ண முடில இந்த சி பி எஸ் சி ல ரொம்ப புடுங்குறாங்க
ஓவரா எல்லாத்துக்குமே ப்ராஜெக்ட்ல்லாம் பாரேன் கண்ணா பின்னானு குடுப்பாங்க ம் அதுங்க செய்யாதுங்க நம்ப ஒக்காந்து செய்யற மாரு இருக்கும் ப்ராஜெக்ட்ல்லா
ம் நைட்டு பதினோரு மணி பண்டு மணி வரைக்கும் உக்காந்து செய்யற மார்க்கும்
நீ பேஸ்றது வந்து விட்டு விட்டு கேக்குது ஆமா கிளியரா இல்ல
வெளில வாங்க
அப்பாட்ட கேக்கலா
இப்ப கேக்குதா ம் ம் அப்டிதா ரொம்ப நேர பண்ணிட்டு ஒக்காந்துருப்பா ஸ்கூல்ல எதனா சொல்லிட்டா போதும் அவங்க அத செஞ்சி முடிச்சிட்டு தா விடுவாரு
ம் ம் ரொம்ப மோசமா குடுகுறாங்க கடுப்பா இருக்கு இப்ப கூட ஏதோன்னு நேத்து செஞ்சி வச்சு செஞ்சிட்டு வர சொல்லியிருக்காங்க போல தமிழ்
ம்
ஆ என்னது வீட்டு உபயோக பொருட்கள வச்சி இன்னமோ தோரணம் மாரி எதோ கிளாஸ் ரூம்ல மாட்றதுக்காக செஞ்சிட்டு வர சொல்லியிருக்காங்க ஃபிளவர்ஸ்சு இந்த கலர் கலர் பேப்பர் இருக்குல்ல அந்த மார்ல்லா எ தோன்னு தோரணம் மாரி செஞ்சுட்டு வர சொல்லிருக்காங்க நா டைரிய பாக்கவே இல்ல லாஸ்ட் மினிட்ல தா பாத்தனே
ஆ
அதுக்கப்புறம் எங்கருந்து செய்றது போ எதனா போய் சொல்லு போ டோன் அனுப்பியாச்சு பாத்துருந்தா முன்னாடியே செஞ்சிருப்ப
ஸ்கூலுக்கே போ மாட்டன்னு ஒக்காந்துரும் வந்த ஒடனே பெரிய சொன்னாங்கன்னு தெரிஞ்சத சொல்லிரும் அத செஞ்சு குடுத்தாதா வுடு இல்லனா வுடாது
ஓஹோ ஓகே ஓகே
மா நா நீயே வந்து மிஸ்கிட்ட சொல்லு
ஆமா அப்டிதா இருக்காங்க இவனு அப்டிதா சொல்லுவா என்ன தெர்ல போயிட்டான் அதும் என்ன சொல்ல பிரின்ஸிபல் ம பிரின்ஸிபல் சார் வந்து பாப்பாருமா இன்னன்னல்லா பண்ணியிருக்காங்கன்ட் டே அப்டீன்றா லாஸ்ட் மினிட்ல அவங்க அப்பாட்ட சொன்ன கடையிலையாச்சி எதனா ஒண்ணு வாங்கி குடுத்தற அப்டீன்ன மா வீட்லதாம்மா செய்ய சொல்லியிருக்காங்க அப்டீன்றா கண்டுபுடிச்சிருவாங்கம்மா அவுங்க
ம் ம் ம்
அப்டின்றா
ம்
இங்க ப்ராஜெக்ட்ல்லா செய்றதுகுன்னே ஒரு பொண்ணு வச்சுறுக்றோ நாங்க அந்த பாப்பா கிட்ட போய் குடுத்தன்னா அந்த பாப்பா செஞ்சி முடிச்சி வச்சிட்டு சொல்லு ஸ்கூலுக்கு போம் போத அப்டே வாங்கினு அப்டியே போய்ட்டு குடுத்துட்டு வந்துருவோ அந்த மாரி எதனா டைரிய முன்னாடியே பாத் திருந்தாவாது அந்த பொண்ணுகிட்ட எடுத்துன்னு போய் குடுத்து எதனா செய்யிம்மான்னு இருக்கலா
ம்
அதெல்லா உக்காந்து செய்யறதுக்குள்ளே அப்டே கடுப்பாருக்குது நம்ப்ளுக்கு நம்ப்ளுக்கு டென்ஷன் ஏறுது
பசங்க செய்யவே மாட்டேங்கிது நம்பதா செய்யதாய்து அது எதுக் குடுக்குறாங்ன்னே தெரிலே
ம் ஆ அதுதா அவுங்களே ஸ்கூல்ல அழகா உக்கார வச்சு சொல்லி் குடுக்கலால்லே எல்லாரையு அவ்ங்க என்னடான்னா நம்பகிட்ட வச்சி செய்ற மாரி அனுப்புறாங்க டார்ச்சராருக்கு தேர்ட் ஸ்டேண்டர்ட்லே இப்புடி இன்னு அடுத்தடுத்து கிளாஸ் எல்லாம் போனா என்ன ஆக போறே தெரில நானு இப்பவே வீட்ல உக்காந்து படிக்க மாட்றா இப்பவே டூஷன் பாக்க சொல்லியிருக்கேகோ நாங்க
ஆ
ஆ ஆ சுத்தமா எங்கிட்ட உக்காரவே மாட்றா தோ இன்னு வரல அப்ப சொன்னா நீ ஏத்தாப்புல உ மாமா வீட்லருக்கிறான்ட்டு
ம்
இதோ என் சின்ன புள்ள மட்டுந்தா என் கூட வந்து பக்கத்துல உக்கான்னு பேசறத கேட்னுக்குது அவரு வரமாட்டாரு அவரு நா போய் இழுத்துட்டு வரணும் வா வா வந்து ஹோம் ஓர்க்கு ஏ இத படி அப்டின்னு சொன்னா மட்டு தான் வருவா
புக்கெடு புக்கெடு புக் எடுன்னு நா பத்து வாட்டி சொல்லணு
ம் ஆ ஆஹ் இப்ப ஹோம் ஓர்க் எல்லாம் முடிச்சிட்டாலா
பண்ணனுங்கறாங்க எடுத்து பாருங்கன்னு சொல்லி அவங்க அப் பாட்ட கொடுத்துட்டு வந்தோங்க
ஓகே ஓகே ஆ அத முடிச்சுட்டா மோம்போது
ஆம்மா கொஞ்சோ கூட மாட ஹெல்ப் பண்ணுவாரு அதனால கொஞ்சோ எனக்கு ஈசியாருக்கு காலைல கெளம்பறப்பையும் சமையல் வேலக்யு கொஞ்சோ ஹெல்ப் பண்ணிடுவாரு
ம் ம் அய்யோ ஓகே ஹெல்ப் பண்ணா ஓகே தா சூப்பர் தா ஹப்றோ கால்ல வந்துட்டு அதுக்கப்றோ தூங்கிடுவாங்களா முடிச்சுட்டு ஷிஃப்டு முடிச்சுட்டு வந்துட்டு
ஆமா
ம் அதுக்கப்றோ நைட்டு தா
ஆமா இந்த ஒரு வார நைட்டு மல்லாடு மாத்தி மாத்தி
ஆ மறுபடி இப்ப நைட்டு் முடிச்சுட்டு கால்ல மரப்பத்தாது தூக்கோ வராது எப்டி தூக்கோ வரு பகல்ல வருமா
வருவாரு ஏழு மணிக்கு வந்தவரு படுத்துருவாரு ரெடி பண்ணி வச்சோம்னா ஒன்பது மணிக்கு ஸ்கூல்ல போய் உட்டுவந்து மறுபடியு தூங்கிடுவாரு நா சின்ன அவங்கள குட்டுட்டு பால் வாடிக்கு போயிடுவே
ஓகே ஓகே நெக்ஸ்ட் கால் பேசலா
ஆ ஓகே பாய்